ஹலோ
ம் சொல்லுங்க
நல்லார்க்கீங்ளா
நல்லா ர்காங்க நீங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்ளா எல்லாரு வேலக்கி போய்ட்டாங்ளா கொழந்தைங்ளா கூலுக்கு போயிட்டாங்ளா சாப்டீங்ளா
மூச்சுடாம பேசுறீங்க கொஞ்சொ நிறுத்தி பேசுங்க வேலையெல்லா முடிஞ்சதாட்ருக்குங்க
ஆமாங்க எல்லா வேலையு முடிஞ்ச்சு சும்மாதா ர்க்கே
கொழந்தைக ஸ்கூலுக் போயாச்சு கொழந்தைய ஸ்கூல் தொடங்குதுன்னா ஒரே ஜாலியா இருப்பீங்ளாட்ருக்கு
இப்பதா ரொம்ப ரிலாக்ஸா நிம்மதியா இருக்குது வீட்ல இருந்துட்டு பண்ற சேட்டையெல்லா யாருங்க பா ஸ்கூல்கு போயிட்டு அவங்க பாட்டு படிச்சுட்டு அமைதியார்ப்பாங்க
கொழந்தைகல்லாம போரடிக்கிலயா உங்களுக்கு கஷ்டமா ல்லியா
இருக்குங்க இருந்தாலு படிப்பு ரொம்ப முக்கியொ ல்லேங்க அதனாலதா ஸ்கூல்
சேர் செரிங்க நீங்க ஃபஸ்ட்டு வேலக் போயிட்ருந்தீங்கல்லங்க கல்யாணத்துக்கு முன்னாடி
ஆமாங்க ஒரு டிபாட்மண் ஸ்டோருக்கு வேலக் போயிட்ருந்த
சேர் செரிங்க ஓ அதுக்கு தா நானு சரி உங்களுக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட கேக்கணுன் நெனசிட்ருந்த நா பன்பில் ஸ்டோர் ஒன்னு வெக்கலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டுருக்கோ நீங்க அங்க வேலைக்கு போனீங்கள உங்ககிட்ட கேட்ட சில ஐடியாலா கிடைக்குனு நினைச்சேன் அதான் சரி உங்களுக்கு கால் பண்ணி கேக்கலான் நானு நெரய பேரு கிட்ட கேட்டு வச்சிருக்கே சரி உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா வச்ச யூஸ்ஃபுல்லா இருக்குமல்லன் சொல்லிதான் கால் பண்ணுனே கொஞ்சொ சொல்றீங்ளா
ஆ சொல்றேங்க இப்ப டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணுனா ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய இடம் வேணுங்க ப்ப நம்ம வாய்ப்பே ரெண்டு ரெண்டுக்கே ஒரு இட எடுத்தாலு ஓரளவு கொஞ்ச பெருசா இருக்கணுங்க இப்ப சின்னதா மல்லிங்கடை மாறி வச்சால பத்தாதுங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்றது வந்து கொஞ்ச பெர் பெரிய வேல தாங்க ஏன்னா வந்து அதுல நம்ம ஏ டு செட் வெக்கணு இப்ப காய்கறில இருந்து நம்ம வீட்டுக்கு தேவையாங்கறதுல இருந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருள் வரைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்கு தேவப்படுங்க அதனால அது வந்து நம்மளுக்கு பெரிய இட இருக்கணு நம்ம கைய்ல அந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கணு அந்த மாறி இருந்தாதாங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல்லா ஆரம்பிக்க முடியும்
சரி சரிங்க நா ஒருத்தங்க கிட்ட கேட்டிருந்தேன் அவங்க ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வெச் ச்சிருந்தாங்களாமாங்க அவங்க சொன்னாங்க நீங்க எந்த மாறி எடத்துல வெக்கணும்னா அ பஸ் ஸ்டாப்பு அதாவ மக்கள் அதிகமா நடமாடுவாங்கல்லங்க பாத்தோனே அதாது அதிக கூட்ட இருக்குற இடத்துல பாத்த உடனே டக்குனு அதாது சந்து புந்து குள்ளலா வெக்காம எப் பொது வெளியா இருக்குற இடத்துல வெச்சா முன்னாடி ரோட்டோரமா யா எல்லா வந்து போறதுக்கு ஈஸியா அந்த மாறி இடமலாம் பாத்து செல பண்ணுங்க ஆனா அங்க உள்ள ரேட்டு ஜாஸ்தியா இருக்குமில்லங்க அந்த மாறி இடத்துல எல்லா வாடக ரெண்டுக்கு தாங்க புடிக்கணு வாடக ஜாஸ்தியா இருக்கணு நாங்க ரெண்டு மூணு பக்கம் கேட்டோம் ஆனா சொன்ன டிப்ஸ் அப்டிதா சொன்னாங்க அப்டியே மெயின் ரோட்ல இருக்குற மாறி பாத்தீங்கன்னாத்த லாபம் கிடைக்கும் நீங்க சொன்ன மாறி பெரிய கொஞ்ச இட கொஞ்ச வசதியா இருக்கணு ஏன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கார் பார்க்கிங் வசதியோட தா வேணுமா முன்னாடி வண்டி கார் எல்ல நிறுத்தறதுக்கு அந்த மாறி கொஞ்ச வேணு அப்புற பொருட்கள் நீங்க சொன்ன மாறி பொருட்கள அவ்ளொ நிறையன வந்து அடுக்கி வெக்றக்கு அது எல்லா பேக் பண்றக்கு ஆளு உட்கார்ருக்கு நெறைய பேர் வருவாங் எல்லா விதத்த நல்லா தெரிஞ்சங்க பாத்துட்டு இருக்கங்க உங்களுக்கு ஏதாச்சு தெரிஞ்ச இட இருந்தா எங்க சொல்லுங்க
ஆ சொல்றங்க இப்ப வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்கணுனா நீங்க சொன்ன மாறி ப க்கிங் வசதி டூ வீலர் வசதி எல்லா வேணுங்க அத விட இன்னொன்னு என்னன்னா நம்ம ஸ்டோர பாத்தா கடைல வந்து வாங்கணுன்னு தோணு அந்த அளவுக்கு நம்ம அ கடைய நல்லா க்ராண்டா வச்சிருக்கணு நல்லா வந்து வாங்குற அளவுக்கு லைட்ஸ் எல்லா போட்டு வச்சோம்னா இன்னு கொஞ்ச நம்ம கடல பல பல தெரியும்ல்லிங்க அப்டி இருக்கு போது கடையில வந்து வாங்குவாங்க இப்ப நம்ம டி டிபார்ட்மென்டல் ஸ்டோர் ஆரம்பிக்றோம்னா நம்ம வாழ்க்கைல அன்றாட வாழ்க்கைல தேவை என்னதுங்க காய்கறி பாலு இதெல்லா ரொம்ப தேவையானதுங்க அதனால அத வெச்சா கூட நல்ல இதா இருக்குங்க இப்ப எப்டி சொல்றதுனா இப்ப வந்து நம்ம பால் தினமு வாங்கறோம்னா நம்ம பக்கத்துல இருக்கிற கடையவிட டிபாட்மெண்ட் ஸ்டோர்ல போய் வாங்கனு கொஞ்ச காசு கம்மியா இருக்கும் அப்டின்னா ஒரு பத்து ரூவாய்க்கு ஒரு பால் பாக்கெட் வாங்குறோம்னா இதே டிபார்ட்மெண்ட் ஸ்டோல போய்ங்கன்னா ஒரு ஒன்பது ரூபா வரு ஏன்னா அவங்க வந்து ஒரு ரூவா கம்மி பண்ணுவாங்க இப்ப வெளிய கிடைக்கிற பொருளவிட ஒரு பத்து ரூா பாஞ்சு ரூா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் வாங்கனா கம்மியா இருக்கும் இப்ப பால்னா பால் ஒரே பிராண்ட் வெக்க கூடாதுங்க அதுலயு ஒரு நாலஞ்சு பால் பாக்கெட் வகை வைச்சோன்னா ஒவ்வொருத்தங்ளுக் புடிச்ச மாரி ங் வாங்கிக்குவாங்ல்லைங்க அந்த மாரிலா வக்கலாங்க
ஓ சரி சரிங்க நாங்களு அப்டித்தாங்க யோசச்சிட்ருக்கோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னா ஜா இது பொருள் மளிகை பொருள் மட்டு வக்காம ஒரு சைடு வந்து ஃப்ரூட்ஸ்சு ஒரு சைடு காய்கறிகள் அப்ப நீங்க சொல் மா இந்த பாலு ஒரு ஐஸ்கிரீம்மோடதும் வக்கலான்ருக்கோ அப்டியே ஐஸ்கிரீம் இது வக் க்கலான்ருக்குங்க எல்லாமே அதாது நம்ம கடைக்கு வந்தா எல்லாமே வாங்கற மாரி வெளில போகாம இந்த வெங்காயம் மொளகாய் காய்கறிகள் மளிக கடைள இருக்குமில்லங்க அந்த சமானங்க அந்த மாரி பருப்பு வகைகள் அப்றோ ஐஸ்கிரீம் பேன்ஸ்சி கடைல இருக்குற மாரி ஐஸ்கிரீமு அப்பற பேன்சி ஐட்டங்களு எல்லாமே நம்ம உள்ள வச்சிருகோம் வச்சிங்க ஐஸ்கிரீமு ஒரு ஏ மேக்சிமம் முடிஞ்சா ஓரளவுக்கு ஜெராக்ஸ்சு மிஷின் கூட ஒன்னு வச்சுக்லான்ட்ருக் கு ஏனா அங்க வந்து வாங்கிட்டு ஜெராக்ஸ்சுங் கூட ஃப்ரீ டைம்ல நம்ம இப்டி தாபத்து பேரு ஆள் போட்டுதா செய்ய போறோம் ஒருத்தங்க ஜெராக்ஸ் எடுக்க வச்சுக்லா அப்றோ ஃப்ரூட் ஜூஸ் போட்றது ஒரு பெரிய கடையா பாத்துட்டா ஏனா எப்டி இருந்தாலு பத்து பேரு அந்த மாரி போனுங்கறதா வேக்க போறோம் மாத்தி மாத்தி ஏதா ஜூஸ் போட்றது அந்த மாரி வச்சுக்கலான் நாங்க ஐடியா பண்ணிட்ருக்குங்க அது ஒர்க் அவுட் ஆவுனா தெரில எல்லாமே வச்சும்போது உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியுங்ளா
ம் கண்டிப்பா முடியுங்க இப்ப வந்து இப்ப வந்து ஒவ்வொரு இதா பிரிச்சுக்குங்ள இப்ப வந்து ஒரு சோப்பு ஷாம்பு அந்த ஐட்டம்ஸ்லா இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ரெண் நாள் தனியா வுட்ருங்க அதை கிளீன் பண்றக் ஒரு ஆளு அதய அடுக்கி வக்கறக்கு ஒரு ஆளுன் விட்டுருங்க அதே மாரி இந்த பருப்பு ஆ ரவ கோதும இந்த மாரி இருக்க எடத்தெல்லா ஓர் ரெண்டு ஆள் விட்டுருங்க அதே ஒரு மெயின்டெயன் பண்றக்கு ஒரு ஆள் இப்ப விட லேடிஸ் ஒரு ஒரு கவுண்டர்க்கு ஜென்ஸ் ஒரு கவுண்டர்ரக்கு ஏனா பசங்கல்லா வந்து கொஞ்ச நல்லா வெயிட் தூக்குவாங்க அந்த மாரி இருக்ற எடத்துல்லலா பசங்கள விட்ருங்க இந்த அடுக்கறது தொடைக்கறது இந்த பில் போட்றது இந்த எடத்துலலா லேடிஸ விட்ருங்க ஏனா வந்து அவுங்க வந்து இந்த மாரி சின்ன சின்ன வேலையல்லா கரெக்டா செஞ்சிருவாங்க இந்த பசங்கல்லா கொஞ்ச வெயிட் தூக்குற பொருள்லா நல்லா செய்வாங்க இப்ப வந்து நீங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வக்கிறீங்கன்னா அங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நறைய ஆஃபர்ஸ் குடுக்குணு ஆஃபர்ஸ் குடுத்தா மட்டுதா நறையா மக்கள் வந்து பரவால்ல இங்க ஆஃபர் குடுக் க்றாங்க அப்டின் சொல்ட்டு வந்து வாங்குவாங்க
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட்டு தா நாங்களு அத யோசிச்சிர்க்கோ ஆஃபர்ஸு யோச்சிருக்கோ அப்றோ டோர் டெலிவரி அதாது நம்ம பொருள்கள் வாங்கனாங்கனா வீட்டுக்கே கொண்டு போய் குடுத்தற மாரி அப்றோ இந்த பொங்கல் தீபாவளி அப்போ ஏதாச்சு கிஃப்ட் நம்ம நம்ம ஒரு காடு போட்டு தாங்க குடுப்போ அந் காட்ல வந்து நம்மளுக்கு அவங்க வாங்கம்போது பாயின்ஸ்சல்லா ஜாஸ்தி ஆகுமில்லங்க அந்த பாயின்ஸ்ச பொறுத்து அ இப்ப இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பொருளா வந்து குடுப்பாங்க பேன்சி ஐட்டங்கள் மாரி நம்மோ அந்த பாயிண்ட்ஸ்சுகதக்கு ஒரு முன்னுறூ ரூபா நானுநூ ரூவா ஐநூறு ரூவா ஆச்சுன்னா ஒரு பத்து டைம் வாங்குனாங்கன்னா அந்த மாரி ஆவும் அமௌண்ட் சேருமில்ல அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நாங்களே மொதல் வாங்கிட்டு வந்த பக்கோ நம்ம ஏதா பொருள் தா வாங்க்க சொல்லுவாங்க ஆனா நாங்க வந்து அந்த அமௌண்ட்ட வந்து நீங்க வாங்கற பொருள்ள க கழிச்சிருவோ இப்போ பத்து டைம் வாங்கிட்டு பதினோர் டைம் வாங்குனிங்கனா அதுல முன்னூரூவா நானூரூவா வந்துச்சினா நீங்க வாங்க பொருள்லேருந்து மைனஸ் பண்ணிருவோ நீங்க பொருட்கள் வாங்க தேவயில்ல உங்களோட விருப்போ அந்த மாரி நீங்க இவ்ளோ அமௌண்ட்டுக்கு மேல வாங்குனிங் கிஃப் டு இந்த பாத்தரங்க அந்த மாரி சின்னச் சின்ன பொருட்கள்லா கிஃப்ட்டு குடு க்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கங்க அந்த மாரி பண்லாமுலங்க
ம் அந்த மாரி பண்ணுங்க கண்டிப்பா பண்ணுங்க அந்த மார்லா பண்ணீங்கன்னா நறைய மக்கள் வந்து வாங்குவாங்க இப்போ அதே மாரி நம்ம குடுக்குற பொருள் வந்து தரமாவு இருக்கணு அது வந்து எந்த விதத்துலயு அவ்ங்களுக்கு பாதிப்பு தராதளவு இருக்கணு இப்ப வந்து ஒரு பிஸ்கெட் பாக் பாக்கெட் வந்து நம்ம சேல்ஸ் பண்றோன்னா அந்த பிஸ்கெட் பாக்கெட் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரி டேட் பாக்கணு இது எந்த அன்னக்கி மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க எந்தன்னக்கி நம்ம கடக்கி வந்துருக்கு இது வந்து எவ்ளோ நாள் நம்ம வச்சிருக்கலா அப்டிங்கற அளவுக் குடுக்குணு ஏன்னா நம்ம வந்து குடுக்குற பொருள் வந்து கொழந்தைங்க அதிகமாக சாப்புடுவாங்க இந்த பிஸ்கெட்டு் சாக்லேட்டெல்லா
இப்ப அதோட டேட்லா எவ்ளோ நாள் இருக்குனா ஒரு பத்து நாள் மினிமம் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குங்க அதுக்கு மேல அது நம்ம கடயில வச்சிருக்கக் கூடாதுங்க எப்டியோ ஒண்ணு ரெண்டு தப்பி தவறி இருந்தாலு அதைய வந்து நமக்கு நம்ம கடையில வேல செய்ற ஆள் கிட்டர்ந்து எடுக்க சொல்லிருங்க அந்த மாரி ஸ்ட்ரிட்டான ஆள்கள்லா நம்ம கடைக்கு வேலைக் போட்டோம்னா இன்னு நல்லா இருக்குங்க
நீங்க சொன்னது கரெக்ட்டுதா அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியொ கடையா இருந்தாலு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா இருந்தாலு எதா இருந்தாலு எக்ஸ் பெரிண் டேட்ட வந்து பொருள் வெச்சிருக்க கூடாது அத வந்து நானே பாத்துக்லான்ட்ந்த்ருக்கங்க ஏன்னா மத்தவங்களுக்கெல்லா வேல குடுத்துட்டு நம்ம வந்து சும்மா மேற்பார்வ பாப்போமுளங்க எல்லா வேல செய்றாங்களா அப்ப வந்து நம்மளே வந்து எந்தெந்த பொருளோ எக்ஸ்ப்பரின் டேட் முடிஞ்சுதுன் சொல்லி அவுங்க அந்த பொண்ணுக எடுத்து தரம் போதே வந்து ம் அதாது முன்னாடி லாஸ்ட்டா இருக்கத எடுத்து குடுத்துருவாங்க கொஞ்சொ எக்ஸ்ப்ரஸ் டேட் பக் கமா இருக்குறத ஒரு ஓரத்துல வெக்க சொல்லிட்டுங்க நம்ம டெய்லி செக் பண்ணிட்டு எக்ஸ்பரின் டேட் முடிஞ் சா அத எடுத்துட்டு ஆ வேற நல்ல பொருளா ஆட்ரு போட்டுக்லாமுலங்க அத வந்து நானே பாக்கலான்ட்டு இருந்துக்குங்க ஏன்னா அது நம்ம முக்கியமா நீங்க சொன்னது அது கரெக்ட்டு அது வந்து எக்ஸ்பரின் டேட் பொருள் யாருக்கு தரக்கூடாது நல்ல பொருள்‌ தா தர்ணு அப்ப குடுத்தா மட்டுந்தா நம்ம வந்து நல்ல பேர் எடுக்க முடியு நல்லது எக்ஸ்ப்பரின் டேட் முடிஞ்சது குடுக்க கூடாதுதானுங்க அது வந்து சில பக்கமல்லா வந்து கவனிக்கெற்தே இல்லைங் கடைகள்ல எக்ஸ்ப்ரிண் டேட்டு முடிஞ்சது வயசானவங்க போனாங்கன்னா அவங்ககிட்டயே குடுத்தர்றாங்க அவங்களுக்கு தெரீவா போவுது அப்டீன் சொல்லி அது ரொம்ப ரொம்ப தப்புங்க நறையா கடைல அப்டித்தாங்க பண்றாங்க இந்த மசாலா பொரு ட்களலா இருக்குமுல சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அதெல்லா உங்களுக்கு எப்டினா மூணு மாசந்தா உங்களுக்கு போட்ருப்பாங்க ஆனா அது அவங்க அப்டியேதா வச்சிரு காங்க வயசானவங் வந்தாலு அதவயே குடுத்தர்றாங்க எங்க வீட்டு பக்கத்துலயு அப்டிதா ஒரு பாட்டி அவுங்க ரொம்ப வச வய சதியா இல்ல வசதி இல்லதவங்க ரொம்ப வைசான பாட்டி தா அவங்க தயிர் பாக்கெட்டு வாங்கின் போவாங்க நானே ரெண்டு மூண் டைம் பாத் த்ருக்கே தயிர் பாக்கெட்டு பால் பாக்கெட் வாங்குனாங்கன்னா அது எக்ஸ்ப்ரின் டேட் முடிஞ்சத ரெண்டு நாளுக் முன்னாடி முன்னாடி முந்தன் நாள் வந்தது இந்த வெயில் காலத்ல எப்டி புளிச்சு போவு அந்த தயிர் பாக்கெட் தா குடுத்ருக்காங்க நானே பாத்துட்டு இந்த பாட்டி இதை வாங்காதீங்க இங்க கூட திருப்பி குடுத்துட்டு இன்னைக்கி வந்த தயிர் வாங்கிட்டு வாங்க அது புளிக்கிதுன் சொல்லுங்கன் சொல்லி ரெண்டு மூண் டைம் அனுப் பி உட்ருக்க அதெல்லா ரம்ப தப்புதாங்க நம் அவங்க குடுக்குற காசுக்கு உண்மையா எவ்வளோ நேர்மையா இருக்கணுமோ அந்த மார்தாங்க குடுக்குணு
ஆமாங்க ஆமாங்க அப்புல்லா பண்ண கூடாதுங்க அதெல்லா தப்புதா அப்டிகேது நடந்துச்சுன்னா அவ்ங்க கம்பெனி ஓனர் கிட்ட சொல்லுங்க அவ்ங்க ஏதா ஹேக்ஷன் எடுப்பாங்கல்ல ஒரு வேல ஸ் டாஃப்ஸ்லா மறந்து குடுத்துர்க்கலா அதனால அதெல்லா செக் பண்ண சொல்லுங்க முக்கியமா நம்ம கடைல தேவப்பட்றது சி சி டி வி கேமராங்க அது ஏ நம்மளுக்கு சி சி டி வி கேமரா வேணுனா இப்ப வந்து நம்ம கடைல வந்து நல்லா கூட்ட வருங்க இப்ப அதிகமா கூட்ட வர்ற நாள் எதுனா இப்ப சண்டே மண்டே இந்த டைம்ல தா அதிகமா கூட்ட வருவ்ங்க கடைக்கு ஏனா அந்த டைம் தா எல்லாரு வீட் ட்ல அதிகமா இருப்பாங்க அந்த டைம்ல நம்மளுக்கு அதிகமாக கூட்ட வருங்க இப்போ ஒரு பொருள் மிஸ் ஆகலா நல்லவங்களு வருவாங்க கெட்டவங்களு வருவாங்க நம்மளுக்கு நஷ்டந் தாங்க அவ்ங்க அதனால நம்ம சி சி டி வி கேமரா ஒவ்வொரு ரேக்குக்கு ஒவ்வொரு சி சி டி வி கேமரா வச்சாதாங்க நம்ம கடைய கரெக்டா ரன் பண்ண முடியு
ஓ சேரி சேரிங்க அப்பற இந்த பொருட்கள் குடுக்கும் போது நம்ம பில் போடம் போது ரெண்டு மூணு டைம் செக் க் பண்ணி குடுக்கணுங்க அது ரொம்ப நல்லது ஏங்க
ஆமாங்க கண்டிப்பா செக் பண்ணி குடுக்கணு அவுங்க பில் போட்றவங்களு கரெக்டா வாங்க பாத்து போடணு வாங்குறவ்ங்களு கரெக்டா பாத்து வாங்கணுங்க
ஆமாங்க அதெல்லா நாங்க யோசிச்சு வச்சுட்டு தாங்க சேரினு எடம் பாத்துட்ருக்கோ பணோ நாங்க ரெடிப் பண்ணிட்டோ செரி டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோரு வெச்சுக்கிறத பத்தி நீங்க அதாவ்து உங் ஏற்கனவே அதுல அனுபவம் வேக்கிறவ்ங்க்கிட்ட ரெண்டு மூணு பேத்துக்கிட்ட கேட்ருக்கோ அ ஆளுகளு எடுத்துட்ருக்கோ சேரி எடுத்துட் ட்டு நம்ம பாத்துட்டு உடனே ஆரம்மிச்சிர்லா அப்டிதா நால்லா நெனைச்சிட்ருக்கறங்க எட செட் ஆச்சுனா உடனே ஆரம்மிச்சிருவோ நீங்க வாங்க கடைக்கு நாங்க ஆரம்மிச்சோனே உங்களுக்கா சொல்றே ரெடி ஆன ஒட்னே நீங்க வாங்க
ம் கண்டிப்பா வரேங்க நீங்க வச்சோன்ன சொல்லுங்க நா கண்டிப்பா வந்து பாக்குறே
ம் சேரிங்க சேரிங்க வச்சுருட்டுங்ளா
ஆ சேரிங்க